ஆ அ கேக்குது உங்ளுக் கேக்குதுங்ளா கரெக்ட்டா
க தோழி
ஒ செரி செரிங்க என்ன பன்றிங்க எப்டி இருக்கிங்க ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க
ம் சாப்ட்டேன் தோழி எப்டி இருக்கிங்க தோழி
ஆ நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க பாப்பாலா எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்கோ தோழி எல்லாரு
அ அ போன கால்ல சொன்னீங்க சாப்பாடு ஊட்ணுனு ஊட்டிடீங்ளா
ஆ ஊட்டியாச்சு தோழி சாப்பாடு அவுங்க வந்து எ இதா ஆப்பிள்ல்லா குடுத்தே தோழி ஆப்பிள வந்து என்ன சொல்றது நா வாஸ் அந்த மாரி கொன் மிக்சீல அரைச்சு குடுத்தே கொஞ்சமாதா குடிச்சது அது வந்து அவங்களுக்கு ஃபஸ் டைம் சாப்டுறதால கொமட்டல் மாரி பண் அவுங்க சும்மாவேன்னா பண்ணுவாங்க தோழி கைய வந்து வாய்ல விட்டு வாந்தி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க தோழி வாமிட் பண்ற மாரி பண்ணுவாங்க அவுங்களே எப்டிதா பண்ணுவாங்களா அதே மாரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாருங்க அதுவு அவன் சாப்புடும்போது அப்டியே ட்ர பண்ணாங்க தோழி
ஓ செரி செரி அது போக போக பழகிடு அ ம் ம் ம் செரி செரி அப்ற எப்டி போது டெய்லி லைஃப்லா டீயா இல்ல இல்லங்க அதெல்லா ஈவினிங் அதா உன்னு கொஞ்ச நாள் எல்லா தூங்குறாங்க
ஆமாங்கடா ஏதாச்சு செய்வீங்களா சொல்லி நம்ம ஈவி்னிங் போல சாப்புடுறதுக்கு ஏதாச்சு பசங்களுக்கு செய்யறதோ இல்ல நம்ம வீட்ல சாப்புடுறதுக்கு பண்ற தோ இப்ப பக்கோடா வட பஜ்ஜி அந்த மாரிலா செய்வாங்கல தோழி ச சில வீட்டுங்கள்ல
ஆமா இல்ல நாங்க அப்டி எதுவு இல்ல இல்ல அது மாதிரி எதுவு செய்ய மாட்டோ எ சின்ன சின்ன பசங்களா இருக்காங்ளா சாப்ட மாட்டாங்க அவ்ளவா அதனால செய்ய மாட்டே ராகி ஆமா ராகி சேமியா அது மாதிரி செஞ்சு தருவே அது அதுக்கப்புற வேற அப்புறச்சே லட்டு அது மாரி செஞ்சா சாப்டுவாங்க எதாச்சு பருப்பு அது மாதிரி பொட்டுக்கடல வறுத்துட்டு அதுல வந்து கொஞ்ச நட்ஸ் எல்லா போட்டு அது மாதிரி புடிச்சு தந்தா சாப்டுவாங்க வேற இது மாதிரி ஆமா ஆமா அமா அது மாதிரி ஆனா ராகி சேமியா அந்த மாரி சாப்டுவாங்க கொழுக்கட்ட அது மாரி செய்வோ இந்த எண்ணெய்ல போட்டதெல்லா செய் வஞ்சு தரமாட்டோ
ம்
ஆ ஆவி காட்டி கொடுக்றது ஏன்னா அது இப்ப கொஞ்ச இது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு பையனுக்கு அதனால அதெல்லா தரக்கூடாதுன் சொல்லிர்க்காங்க ஆமா ஆமா அது மாதிரி இப்போ குடுக்க வேண்டான் சொல்லிருக்காங்க அதனால நீங்க நீங்க அந்த மாரி பண்ணுவீங்களா
ஆ நம்ம வீட்ல எதாச்சு செய்யறதுண்டு தோழி எதாச்சு காஃபிக்கு வட செய்யறதோ இல்ல பஜ்ஜி போண்டா அந்த மாரி போண்டா மிக்ஸ் பஜ்ஜி மிக்ஸெல்லா இருக்குல்ல தோழி அது அப்டியே பண்ணிக்கிறதுண்டு தோழி
ஆ இன்னக்கி ஆ இன்னக்கி எப்டி செய்றீங்ளா
இல்ல இல்லங்க தோழி இப்ப வந்து யாரு எ வீட்ல இல்ல நானு கணவரு மாமனாரு மட்டு தா இருக்கோன்ற அதனால எது சமைக்கல எப்போமே செய்ய மாட்டோ தோழி அது வந்து என்னிக்காச்சு தாங் தோழி கோ போ சும்மா காலிஃபிளவர் பக்கோடா போட்றது இப்ப எதாச்சு வேணு எப்பயாச்சு சாப் பண்ணுன்ற மாரி இருக்குல்ல அந்த டைம்ல மட்டு செஞ்சுக்றது ஆமாங் ஆனா மதியானோ சாப்ட்டது கொஞ்சமா சாப்ட்ருப்போ எங்கேயாச்சு போய்ட்டு இல்ல எதாச்சு பசிக்குன்ற மாரி ப்பாங்க தோழி அந்த மாரி தோ அந்த மாரி பண்றப்போல்லா பண்ணிக்கிறதுண்டு தோழி நீங்க என்ன ஸ்கூல் படிக்கிறாங்க தோழி பசங்க ஸ்கூலு
கூல் வந்து அம் ஆல்ஃபா ஸ்கூல்லு இங்க
ஓகேங்க தோழி என்ன படிக்கிறாங்க தோழி ரெண்டு பேருமே
ஆ ஆ ஆமாமா ஆல்ஃபா தா படிக்கிறாங்க ரெண்டு பேரு செகண்ட் ஸ்டாண்ட்ர்டு யூ கே ஜி
மெட்ரிக்கா
ஆமாமாம் மெட்ரிக் மெட்ரிக்கு
செரி
க்கா தூரமா இருக்கறதால அங்க போடல ஏ அதோட பிரான்ச் இங்க ஒரு மெட்ரிக் இருக்கு அங்க படிக்கிறாங்க
பரவால பரவால தோழி
சமாளிக்க முடில இவ்ளோ நேரோ அவுங்களுக்கு சாப்பாடு ஊட்றது அது எப்டி இப்டின்சொல்லி
ஆமா சிஸ் நா ஒரு கொழந்தைய வச்சுட்டே முடில தோழி ஆ சில பேர் வந்து ரபேல் ஆண்டில் பண்ற விதமே நம்ளுக்கு ஷாக்கிங்காருக்கு என்னடா இப்டில்லா பாத்துக்கறாங்க ஃபாஸ்ட்டா பாத்துக்கறாங்கன்ற மாரி இருக்கு
ம் எனக்குமே அது மாரி எதுவு தெரியாது அவுங்க இருக்கது பொறுத்து பாத்துக்றது ரொம்ப சேட்ட பண்ணானா எதாச்சு சொல்றது கண்டிப்பே அதுக்கப்றோ இல்லன்னா அவுங்க அப்பா வந்து பாத்துப்பாங்க ஒருத்தோங்க தூங்கிட்டாங்க ஒருத்தோங்க வெளயாடிட்ருக்காங்க என்னயே சுத்திட்டு வெளயாடிட்ருக்காங்க
பரவால்லப்பா இந்த விளாடுறாங்கன்னாவே போது தோழி ஏனா நம்பள வந்து ஆ நம்ள சும்மா வந்து எதாச்சு கூப்ட்டுட்டே இருக்காம பண்ணாம இருக்காம அவுங்க பாட்டு அவுங்க வெளாட்றாங்கன்னா அது ந ம்ளுக்கு கொஞ்சோ நல்லாருக்கு தோழி
ம் ம் ஆமாமா அப்றோ இந்த இது போஸ்பார்டம் டிப்ரஷன் அது மார்லா எதுவு இல்லல்
ஆ இருந்துச்சு தோழி இருக்கு தோழி இருக் அது ஏ கேக்குறீங்க தோழி ஆ ஆ கண்டிப்பா என்னனா நா வந்து ப்டினா இது வரைக்குமே வந்து சிங் ஆ நா அது எப்ப ய ஃபஸ்ட் கல்யாணக்கப்பறோம் வந்து இங்க வந்து வேல செய்யறதே எனக் புதுசாருந்தது ஓகேங்ளா ஃபர்ஸ்ட்டு எனக்கு வேலயு அவ்ளோவா வராது செய் செய்னுன் வராதுனா செய்ய மாட்டே ஏனா அந்த கட்டளை இல்ல அதா அங்கரு க்றப்போ இது செய்ணுன் கட்டள கெடயாது இங்க வரப்ப நம்ம செய்ணுன் ஒரு கட்டள வருல
ஆமா
ஆ செய்றது அதுவே வந்து நமக்கு கால்ல ஏஞ்சுனா அப்போ ஒர்க்கிங் வேறல ஒர்க்கிங்கு ஒர்க் போயிட்டே வரு ப வந்து செய்ணு போபோது செஞ்சுட்டு பேக் பண்ணிட்போணு ஹஸ்பன்டு ஒர்கிங்கு நாங்க ரெண்டு பேரு ஒரே போணு போணு ஒரே டைம்ல களம்பிடுவே என்ன விட்டுட்டு அவரு போய்டுவாரு வரம்போது என்ன பிக் பண்ணிட்டு வந்துட்வாரு
ம் சேர் சேரி
தென்ன நம்ம ரெண்டு பேரு ஒரே டைமுக்கு கெளம்புணுன்றப்ப ரெண்டு பேருக்கு அவசர அவசரமா செய்யிற மாரி இருக்கு செய்றது எல்லாமே செஞ்சிட்டு நாம வந்து அப்டியேதான் போச்சு அப்பவே நம்ளுக்கு கொஞ்ச ஹரிவரியா போற மாரியே இருந்துது அதே மாரி இப்ப கூட அப் அதுக்கப்றோ வந்து இது பண்ணு போது போய்ட்ட அது நா நைன் மன்சு ஒர்கிங்ல தா இருந்தே அந்த சீமந்தோ பேபி சவர் பண்ணதுகப்பறோந்தா நின்னுட்டே
ஆ சேரி சேரி பரவால்ல அதுவரைக்கு போய்ருக்கீங்க ஆ
அது வந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணுன்ற மாரிதா சொன்னாங்க இதுக்கப்பறோ நம்ளால போ முடியுமா என்னான் தெரியாதுல்ல தோழி நம்ம ஒர்கிங்ல தா இருக் போணுன்ற மைண் செட் தா எனக்கு ஆஃப்டர் வந்து அ டெலிவரிக்கப்றோ போலான்ற ஒரு பிளான்ல தா இருந் எல்லாமே லீவு அப்டிதா சொல்லி வந்துது இப்ப மெட்டர்னெட் லீவ்லதா இருக்கேனே நானு அப்டி சொல்லி வந்து அப்டிதா இருந்துது இப்போ என்னன்னா இப்ப கொழந்தய பாத் கத்துக்கிறதுக் ஆள் இல்ல அந்த ஒரு மாரி ஆயிடுச்சு அம்மாவு வந்து வொர்க்கிங்க்கு போறாங்க எங்க மாமியாரு இப்ப வந்து ஒடம்பு செரியில்ல சுகர் இருக்கு அவ்ங்கல்லா பாத்துக் முடியாதுன் சொல்லிட்டாங்களா அதனாலய நம்பளுக் இப்போ நம்ப தா இப்ப நம்போ கொழந்தேன் ஆயிடுச்சு பஸ்ட்டு சொல்லுவாங்க நாங்க பாத்துப்போ இது பண்ணுவோ பாத்துக்கலான் ஒரு மைண் செட் இருந்துச்சு இப்ப கொழந்தைக்கு நம்மதா பாக்கற மாரி இருக்குன்றதுனால அந்திப்போ போ போறத போற மாரி இல்ல தோழி அந்த டிப்ரஷன் ஏனா நம்ளுக்கு எப்பய்மே சிங்கிளா பாத்துட்டுல்ல தோழி இப்போ அம்மாவு வோர்கிங் அம்மா வீட்ல இருக்கறப்போ கூட அவங்கள டிஸ்டப் பண்ண முடியாத் தோழி நானு நீங்க பாத்துக்கோங்க கொஞ்ச நேரோன்ட்டு பஸ்ட் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலருந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து கொஞ்ச பயமா இருந்துச்சு ஏனா கொழந்தய தூக்கி தூக்கி வெக்க தெரியாது நம்ளுக்கு பஸ்ட் பேபின்றதுனால எனக்கு அது ஒரு ஒரு தால் தா எப்டி பண்ணுனு தெரியாது பஸ்ட் தூக்குறக்கே ரொம்ப பயந்தே அதுக்கப்பறோ தூக்கி தூக்கி பண்றது நம்ளுக்கு எல்லாமே கொஞ்சோ கம்ஃபடபுலா இருக் க்காதில்ல தோழி உக்காறதுக்கே முடில அது வந்து பெயினு பெயினா இருந்துது முடியலா அந்த மாரி முடியில அந்த நா வந்து இதெலா இதெலா முடிஞ்சு வர ஒரு மாசோ ஆயிட்ச்சு தோழி இந்த எல்லாமே ஒடம்பே வந்து கொஞ்ச பெயின்லா இல்லாம இந்த சிஸ்ஸர்ஸ் பெயின் இல்லாம பேக் பெயின் இல்லாம அது ஃபுல்லாவே தாண்டி வர்த்க் ஒன் மந்த் ஆச்சு ஏனா அதுக்கு ஒரு இதுமே எதுமே செரி ஆவல அப்டியே போச்சி இன்டேக் எடுக்காம சீப்லெஸ் நைட்ஸு அப்டியே தூங்காம இருக்கவு அப்டியே இருந்துச்சி பாத்துக்கறது வந்து நா நீ நா பாத்துக்குறோ அந்த மாரி சொல்றதுக்கு ஆள் இல்ல தோழி புரியுதுங்ளா அமா நா தா சொல்ற அம்மா வொர்கிங் அங்க இருக்கு போது அம்மா வொர்க்கிங்ல இருக்காங்க அவங்களு அவங்க வந்து பாத்துக்கணு சொல்லி எனக்கு மனசு வராது அவங்க கால்ல வேலைக் போறாங்களே நம்ம நெனச்சா கூட தூங்கலா அவங்கள ஏனா அ அந்தமாரி நம்மளுக்கு இருக்குமா அத நானு அப்டியே விட்டுட்டு பாத்துட்டு இருந்தே இது வரைக்குமா போய்ட்டு இருந்துச்சு அது அப்டியே போய் இப்ப அதுக்கப்றோ இப்பவே பாப்பாவு கொஞ்சோ தூங்குவாங்க சமத்தா தா இருப்பாங்க ரொம்ப அட்டகாசம் பண்ற ஆள் கெடையாது தூங்குவாங்க அவுங்க சாப் அழுவபோது மட்டு ஃபீட் பண்ணா போதுன்ற மாரி இருந்துச்சி அதே மாரி ஓட்டிட்டோ ‌தோழி இப்ப கரெக்டா சிக்ஸ் மந்த் வந்துச்சு இப்ப சாப் ட்ற வரைக்குந்தா அந்த ஒரு டிப் அது நம்ளுக்கு இருக்குல்ல நம்ளுக்கு என்ன தெரிமா காண்டா வருது நம்ம அந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணுன்றேம்ல இப்ப பா பாப்பா இருக்கும்போது கரெக்டா தா இருக்கு அவங்களு ரெஸ்ட் எடுக்க அவங்க தூங்குறப்ப நம்ம தூங்கிக்கலான்ற மாரிதா இருக்கு அது நல்ல எதாச்சு வேல வந்துருல்ல அப்பதா நம்மளுக்கு நல்லா இருக்காது வேல வேற வந்துருச்சே
ம் அவங்க தூங்கற டைம்ல தா நம்ப ரெஸ்ட் எடுக்கணு ஆனா அந்த டைம்ல நம்ம வேல செய்யணு
ஆனா வீட்ல இர்க் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ப நம்பல்லா நாம நா பே சாம நம்மளே வேலைக்கு போய்ருவோன் வெச்சுக்கோங்கலே நா வீட்ல இருக்கவங்கள எப்பமே சொல்ல மாட் கேட்டா அவங்க வீட்ல சும்மாதான இருக்காங்க ஏனா வீட்ல இருக்கிற வேல நம்மளுக்கு தெரியு ஆ அப்போ நம்ம பேபியு வச்சுட்டு வீட்டு வேலையு ம மனேஜ் பண்ணிட்டு பண்றது வந்து அது கஷ்டமான ஒரு விஷயோ இப்ப யாராச்சி ஒரு நம்ம சொல் மாட்டாங்ளா ஒரு பை நா ஒரு ஆபனவர் வச்சுக்க நீ போ நீ போய் கொஞ்ச நேரோ ஃப்ரீயா இரு அந்த மாரி ஆஹா அந்த மாரியு கடையாது
ம் புரிது
ஏ அதா நம்ப அந்த இப்போ இதெல்லா டிப்ரஷனுக்கு போறோ எல்லாமே நம்ளுக்குதா ஒடம்பு போவு
ஆமா ஆமா அத யோசிச்சா அப்றோ நம்மளுக்குதா கஷ்டோ நம்ம ஒடம்புதா ம்
வந்து கஷ்டப்படுற மாரி இருக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்படுறது பாத்துக்லா எது நடக்குதோ அது இதுலா நம்ளுக்கு நட க்குது இருக்கா அவ்ள தா இது வந்து அப்டியே பக் நம்ம கம் பக் பண்றமா அது பாத்துக்லா ஒடம்பு முடியல அவ்ளதா இதுக்கப்றோ நம்ம இதெல்லா வருதுன் தெரிஞ்சிச்சு இதுக்கப்றோ நம்ம பாத்துக் போறோ நம்ம கொழந்தைய நம்ம பாத்துக்லா நம்ம யாரையு நம்பி நம்ம ஒன்னு கொழந்த கடையாது நம்ப கொழந்தன் நம்ளுக்கு ஆய்டுச்சி நம்ம பாத்துக்க வேண்டியதா ஆ நம்ம தூக் போமா எவ்ளோ புல் டே பாத்து போ தோழி நமக்கு கால்ல இருந்து நைட் வரைக்கு பாத்துக்கற அது நம்ம பாத்துக்கலா அது மாரி ஆயிடுச்சு சரி ஓகே பாத்துக்லா நம்ப இன்னு நசு நசன் பண்லல்ல கொழந்த அது மாதி மனச தேத்திக்க வேண்டி தான்ற மாரிதா ஆவுது ஆனா அப்பப்போ இருக்கு தூங்க முடில ஆ தூங்கணு தூங்கணு அந்த தூக்கத்துக்காக பண்ணுவோலா அதெல்லா இருக்குதா அத நா பண்ற ஓகே பாத்துக்கலா ப என்ன பண்றதுன்ற மாரி போய்ட்ருக்கு
சரி சரி பொண்ணுதா அதுவு ரொம்ப கஷ்டமாருந்துச்சு நானு போஸ்ட்மார்ட்டம்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லா போய்ட்டு ரொம்ப இதுவாய்ச்சு சை கியாடிஸ்ட்லா பாத்து அது பஸ்ட்டு கொழந்தைக்கு எனக்கு சுத்தமா தெரியல செக்கெண்டு அன்னைக்குதா ரு ஆமா ஆமா தூக்கோல்லா வராம போய்டுச்சு ரொம்ப ஏதோ எல்லாரு தூங்குவாங்க எனக்கு மட்டு தூங்கமே வர நவ் உக்காந்துட்ருக்கற மாரி இருக்கு அப்றோ ரொம்ப பசி எடுக்கு அது மாதிரி ஏனா ஆ பாப்பா வந்து பாலே குடிக்க மாட்டாங்க சுத் தமாவே அது எப்டினா கை சப்புறதால அவளுக்கு அது பழக்கோ வந்துட்ச்சு அ அதனால சொல்லி டு சம் அவங்க எத குடிக்கவே மாட்றாங்களே அவங்களுக்கு ஏதாச்சு ப்ராப்ளமா அப்டின் சொல்லி அதெல்லா யோசிச்சு வந்துருச்சு கடைசில அவுங்க நார்மல் தா ஆமா அம்பது அதா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இல்லல்ல பஸ்ட்டு வந்து பைய அவங்களுக்கு வந்து கொரோனா டைம்னால எல்லாருமே இருந்தாங்க வீட்டுல அதனால பாத்துக்கறது கஷ்டமே தெரியல எதுவும் நா குடுத் எத்தனா பால் அப்பறோ அவங்க வாங்கிப்பாங்க அவ்வளவுதா நா வேற எதுக்குமே ஆ தூங்கும்போது வருவாங்க அவ்வளோதா மத்தபடி வீட்டுல எல்லாருமே நாங்க அந்த டைம்னாலா தப்பிச்சு
ஆ உங்களுக்கு க்காதப்பற அத அப்பற பண்ணும் போது ஈஸியா இருந்திருக்கு ஆ ஆமா அதுக்களுக்கு ஈஸியா இருந்திருக்கோ ஓகே இதே மாரி பாத்துக்கலா அதுக்கப்புறந்தா அதெல்லா ஓகே இல்லன்ற மாரி ஆயிருக்கு
ம் கண்டிப்பா அதுதா கேட்பாங்க எப்டி ஃபர்ஸ்ட்டே நா சமாளிக்க முல இன்னொ த்தவங்க ஒருத்தவங்க இன்னொன்னுக்கு நீங்க வந்து ரெண்டாவது கொழந்தைங்க ஓகே சொல்றீங்க னு சொல்லிட்ருந்தாங்க பாத்துக்கலா பஸ்ட்டே கொஞ்ச ஈஸா இருச்சு அது மாரி இருக்கு அப்படின் நா நெனைச்சட்
அது நேரதுக்கு அதுதா வந்து நானுமே யோசிக்கும் போது என்னன்னா நம்மளுக்கு என்ன வேன்னா அது கஸ் ஷ்டோ நம்ளுக்கு தெரியும்ல தோழி இ இப்ப இப்ப இந்த கொழந்த கஷ்டப்படுறோமா யெல்லா தெரியது தூக்க இருக்காது யாரு பாத்துக்க மாட்டாங்க என கேட்ட கூட நீங்க வந்து பாத்துக்றீங்களா ஒரு நாளாச்சு அந்த மாரி கேக்கணும் அந்த அளவுக்கு டெவலப் அந்த அளவுக்கு இருக்கு தோழி நம்மளுக்கு
ஆ செரி நம்ம நெக்ஸ்ட் கால்ல பேசலாமா